கேக்குது டி கேக்குதா ஆஹ் சொல்லுடி சாப் டாச்சுடி நீங்க
ஆஹ் சாப் ட்டோம் என்ன டின்னரு
இன்னைக்கு வந்துட்டு டொமேட்டோ சேமியா தக்காளி சேமியா
டொமாட்டோ சேமியாவா எப்டி பண்ணுவ அது சேமியா நார்மலா பண்ணுவோ
அதுலயெ நெறையா வெரைட் ட்டி இருக்குலடி கம்பு சோளோ அ வ்வ வரகு
அப்டி வாங்கிர்விங்ளா
ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா
இல்லல நா என்ன நெனச்சனா ச சேமியாவ நீ தக்காளியில ஏதோ அரச் சூத்தி
ஆஹ் அந்த மாரில்லா இல்ல அந்த மாரில்லா இல்ல
ஓ கடையில வாங்கும் போதே இப்டி டொமேட்டா சேமியான்னு கேட்
அஹ் அந்த மாரி அஹ் நவதானியொ அந்த மாதிரி நெறையா இருக்குல்ல அது மாரி வாங்கி பண்ணிர வேண்டிதா தொட்டுக்கலா ஒண்ணுல்ல அப்டியே சாப்டுக்குவோ
அப்டியே சாப்டிர்வீங்க சேரி செரி எல்லா உங்க மாம்னார் மாமியார் எல்லாருமே அத சாப்டுப்பாங்
ஆஹ் எல்லாருமே இல்ல இல்ல எல்லாருமே அதா சாப்டுவோ பிள்ளைங்க கூட அதா சாப்டுக்கூங்க ம் இந்த உம் என்ன வெள்ளரவ கோதுமரவ அதுனாலதா அதுதா கொஞ்சோ இதா இருக்கு சாப்பிடறதுக்கு
உம் இதுனா சேமியானா சாப்பிட்டுப்பாங்க எங்க வீட்ல கூட பிரச்சன இல்ல சேமியா யா இல்லன்னா ரவை உப்புமா எது பண்ணாலும் சாப்டுப்பாங்க ஆனா இப்ப வெயிலுக்கு எதுவுமே வேண ங்கிறாங்க இப்ப நைட்டுக்கு சாதம் வ சாதம் வச்சு என்னுடைய என்னுடைய நாத்த நாத்ததுனாறு மீன் கொழம்பு மீன்வறுவலு குடுத்துருந்தாங்க
செரி செரி ம்
சேரி அத வெச்சு நானு என் பையனு சாப்ட்டோ என் ஹஸ்பண்ட் மீன் குழம்பு சாப்பிட மாட்டா அங்கல அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே சாய்ந்திரமே ஸ்நாக்ஸ் நெறைய சாப்ட்டு வந்துட்ட அதனால டின்னர் வேணான்ன்ட்டு பழம் மட்டு சாப்ப ட்டாங்க வாழ அப்பளம் கொஞ்சோ மாம்பழம் கட் பண்ணி குடுத்த போதுட்டாங்க அதோட டின்னர் வேல முடிஞ்சது அப்புறம் பாப்பாக்குலாம் ஸ்கூல்ல இன்னிக்கு போயிட்டு வந்துட்டாங்கள என்ன இப்போ சின்னப்பாப்பா மட்டு தான போறா
ஆமாடி சின்னவ தாண்டி போரா பெரியவ வீட்ல தா இருக்கா டியூஷன் மட்டு
உம் செரி செரி கடைக்கெல்லா போயிட்டு வந்துட்டியா இன்னிக்கு
இல்லடி இப்பதா போறது இல்லில்ல ஒரு ஒரு வாரமா
அத்தைக்கு ஆப்ரேஷன் பண்றோனால போலயா
வேற ஒரு மாரி ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் அ இருக்கு
வீட்டுக்குள்ளயே இருக்கிறது ஒரு மாறி இருக்கு அதுனா கொஞ்சோ வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சோ ரிலீஃப்பா இருக்கு
ஆமா ஆமா கரெக்ட் ம்
க்றாங்ளா
இல்ல மதியான இவங்க எங்க வீட்டுக்காரு போயிருவாங்க
ஓ, சேரி சேரி அவர் நைட் வரைக்
ஆ, நைட்டு வரைக்கு இருந்துட்டு வருவாங்க
சேரி சேரி இவங்களுக் கொஞ்சோ க்யூரானாதா நீ போ முடியு, கொஞ்ச எழுந்திரிச்சி இது நடந்து அவங்களா செல்ஃபா இருக்ற மாரி இருந்தா தா நீங்க போ முடியு,
ஆ, ஆமாடி அப்பதா போ முடியு
செரி செரி செரிங்க சிஸ் ப சின்னப் பாப்பா எ எத்தனாவுது படிக்கிறா
பீஃப்த் டி அஞ்சாவுது
ஓ அப்ப எ பையன விடே பாப்பா வயிஸ்சு கம்மியா ம்
ஆ தம்பி எத் பாவு எப்ப பெறந்தா வர்ஷோ
பொறந்தா டூ தௌசண்ட் பிஃப்டி ஓ தாவு ஒன்னீயேரு
ம் ஒன்னீயேரு ஆ ம்
தா எம் பையே சின்ன பையே மாரி இருக்கா பாப்பாவவோட பாப்பா பெருசா இருக்கிற மாரி இருக்கு
குட்டியா தாண்டி இருந்தா இப்ப தாண்டி ரொம்போ பெருசாயி வளந்துட்டா ம்
அதுதா நீ கொஞ்சோ ஹைட்டு ஆ ஊ ஹஸ்பண்ட்டு கொஞ்சோ ஹைட் இல்லே அதுனால அவுரு வ எ இவே வந்து கொஞ்சோ என்னய மாரி வரான்னு நெனைக்கிறே.
ஆ, அதா ஒன்ன மாரி வரா அவ தம்பி
ம், ரெண்டாவது ரெண்டாவது பசங்கல்லா மோஸ்ட்லி வந்து எய்த், நைன்த்து அந்த மாரி டைம்ல தா வந்து வளருவாங்களா, பொண்ணுங்கலா வந்து அப்டியே க ஃபிப்
அதுதான் கரெக்ட் ஆ ஆமா ஆமா கரெக்ட் இங்க இங்க தண்ணி பயசங்களும் ஆ
அப்பதான் இருந்தது
அப்படிதான் எல்லாம் சுத்து சு சிக்ஸ்த் வரைக்கும் ரொம்ப குட்டியா இருந்தங்க மூணு பேர் மூணுண்ணி இருக்காங்க. மூண்ணி பச னுங்கலம் அப்புறம் பார்த்தா விறுவிறு விற நெடுநடு நடுநடு வளர்ந்துட்டேங்க இப்ப நம்ம இப்படி நிமிந்து பேசுற மாதிரி இருக்கு
ஆ நான் ஒரு புத்தட்ட கேட்டுடேன் என்ன இப்படி என் ஹேய்ட்டு தான் வருவா போல்றுக்கு க்கேவ அப்படின்னு கேட்றது இல்ல இல்ல பசங்களுக்கு வந்து வ ச்ச இப்ப கிடையாது பொண்ணுங்க வந்து கடை கடைன்னு வளர்ந்துட்டு ஒரு ஏஜுக்கு மேல அது அதுக்கப்புறம் வளர மாட்டாங்க ஆனா பசங்க வந்து அது ஒரு ஏஜுக்கு மேலே தான் வளரவே ஆரம்பி அது வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க மோஸ்லி எயிட் து நைன்து படிக்கும்போது ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் அதுக்க அப்புறம்லும் கூட வளருவாங்க அப்போ வரைக்கும் கூட வளருவாங்க
ஓ ஓ சரி சரி சரி
ம் சேரி நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ் பண்ணலான்னு இருக்கே எனக்கு ஒரு ஐடியாவு இல்ல நீ என்ன பண்ணலான்னு இருக்க காலைலியேவா
ஆமா வேற எப்படி பண்ணணு நைட்டா பண்ணுவே நீனு
ஆமா காலையில சப்பாத் தி எல்லாருக்கு போடுறது வந்து செரமோ இல்லையா கால்ல ரேடி ஆயிரு லன்சு ரெடி பண்ணணு ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு உ
அது ஒன்னு ப்ராப்ளம் இல்லடி எனக்கு அதுதா பெஸ்ட்டு நா நைட்டுனா எல்லா ஹெவிய ஆயிரு அது
அப்படியா என்னால காலையில வந்து லன்ச்சு செய்னுல்ல அதே சாப்பாடு செஞ்சு ஒரு
பரவாயில்ல அது செஞ்சலாண்டி ஈஸியா பண்ணிர்லா ஒன்னு பிரெச்சன இல்ல டி
இ சப்பாத்தியு ஒவ்வொருத்தருக்கு தேய்க்கணுல்ல எ
ஒரேதா தேய்ச்சு எங்க வீட்டுக்காரு ஹெல்ப் பண்ணுவாரு தேய்ச்சு குடுப்பாரு தேச்சுட்டு போட்டு எடுத்தன்னா முடிஞ்சிரு அ அதனாலதா உனக்கு கஷ்டமா இருக்கு
நா மோஸ்ட்லி வந்து இந்த சப்பாத்தி இதெல்லா வந்து நைட்டு தா வச்சுப்ப அப்பதா சாயந்தர டைம்ல கொஞ்சோ ஆமா சாயந்தர டைம்ல கொஞ்சோ அ தேசச்சு வச்சுட்டு நா ஒரு த்தியா போட்டு எடுத்து வைக்கிறக்கு கரெக்ட் ட்டா இருக்கும் காலல இட்லி தோச ச ஆ, இல்லைன்னா சேமியா உப்மா இப்ப வந்து வெயில் காலமா வேற இருக் காங்கே அதனால கஞ்சி கூழு அந்த மாரிதா குடுக்குறே இன்னெக்கெல்லா காலைல சாண்ட்விச்சுதா குடு தே
அப்புடி அது எப்டி வி நல்லா பத் துதா அது ஒனக்கு
ஏ நல்லா சில்னிங்கா இருக் க்கு என் வயிரும் குழு குழுனு இருக்கும் வெயிலுக்கு நல்லா கஞ்சி வந்து நைட்டே ரைஸ் வடிச்சி தண்ணீ ஊத்தி வெச்சுருவே அத எடுத்து காலைல கரச்சிட்டு தயிரு வெங்காயோ ஆ கொஞ்ச ஊருகா எ ஹஸ்பண்டுக்கு ஊ ஊருகா போட் ட்டா புடிக்காது பையனுக்கு ஊறுகா போட்டா புடிக்கோ ரெண்டு பேருக்கு தனித்தனியா ஒரு செம்புல கரச்சி வெச்ட்டனா ஆ ஒரு செம்பு குடிச்சா ஃபில்லிங் ஆயிடோ ஒரு செம்பு நெறையா குடிப்பாங்க ரெண்டு பேரோ அது து வந்து ஃபில்லிங்கா இருக்கோ இன்னோனு வந்து ராகிமாவூ கம்பூ கம்பூ சேத்து அரச்சி வெச்சிருக்கே ராகியூ கம்பூ
ஆ ஆ அது போட்டு குடுத்துக் உம் உம் உம் உம்.
ஆற்ன பிறகு தண்ணி ஊத்தி வச்சுருவே. காலைல எடுத்து அத கரச்சு அதுலேயு தயிரு வெங்காயோ போட்டு குடுத்தனா, எ பையனு குடுச்சுப்பா எங்க வீட்டுக்காரு குடுச். குடிச்சுருவாங்க அது ஒரு செம்பு குடிச்சாவே நல்ல ஃபில்லிங்கா குலு குலுனு இருக்கு மதியானோ தா சாப்பிடுவாங்க ஆ அதுக்.
பரவால உம் நல்லாருக்கு இது டிஷ்ஷு.
ரொம்ப லைட்டான டிஃபன் தா
ஏ ஆனா ஆக்சுவலா காலையில தாண்டி நீனு நல்லா சாப்பாடு.. குடுக்கணு நைட்டு கூட நீ இந்த மாரி லைட்டா குடுத்தீனா சாண்ட்விச் அது மாரி குடுத்தீன்னா ஓக்கே, காலையிலதா நல்லா ராஜா மாரி சாப்டணுனூவாங்க.
ஆனா ச இவங்களுக்கு காலையில குடுத்தா வேணாங்றாங்க. இல்ல எ ஹஸ்பண்ட்லா இந்த வெயிலுக்கு சாப்டவே முடியல.
அது உங்களுக்கு வெயிலா இருக்கனால அப்பிடி ஒரு வேள மேபி இருக்கு ஆனா காலையில தா நல்லா நெறைய சாப்பிடுணு அதை ஞாபக வெச்சுக்கோ மதியானோ கொஞ்சூண்டு. மீடியம்மா நல்லா காய்கறிக வச்சு நைட். வந்துட்டு லைட் வெயிட்டா தா சாப். பட்னு
ஆமா சொல்லுவாங்க நானே கேள்விப்..
உம் நாங்கலா அப்டித்தா பண்ணிக்குவோ நைட் எல்லா ரெண்டு தோச அந்த மாதிரிதா சாப்பிட்டுக்குவோ, காலைல ஒரு நாலு தோசை அந்த மாரி சாப்பிட்டுக்குவோ. தோச இட்லினா.
ஆனா இங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கலல்ல, அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாரி தானே செஞ்சு தரணு
மா அதுக் பிடிச்சமாதி அவங்களுக்கு பிடிச் மாரி. செய்யணு உம்.
உம் அப்புறோ நாளைக்கு லன்ச்சுக்கு என்ன செய்யலான்ட் இருக்க.
கர்ணகெழங்கு புளிப் கொழம்பு. பாவக்க பொரியல் நீனு. இன்னு
நாவ நாவப் மாங்கா சாதம் பண்லான் இருக்கே
ஆஹ் சூப்பர் டி நல்லா இருக்கும் டி
ஆஹ் மாங்கா ஊர்ல இருந்து எடுத்துடு ஆஹ் திருவிதா கேரட் சீவிறதுல சீவிட்டு.
ஹ ஹ ஹ ஓ ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கியா.
ஆமா ஊர்ல அம்மா வீட்ல இருந்தது. சரி ஃப்ரெஷ்ஷா புடுங்கிட்டு வந்தே சரி அத யூஸ் பண்ணி பண்ணா கொஞ்சம் நல்லாருக்கும், அது மாங்காவும் ரொம்ப புளிப்பாவும் இருக்காது கொஞ்சம் நல்லாருக்கும் மாங்கா. பாத்துக்கோ
ச்செரி ச்செரி ச்செரி ம் ஒரு நிம்ஷோ வேணுமா வேணுமா அ அ சரி சரி நல்லாருக்குன்டி அது
ம் மாங்கா சாதம் பண்ணிட்டு அ உருளக்கழங்கு பண்ணி குடுக்கலான்ருக்கே
ஓகே ஓகே ஆ இங்கேயு கொஞ்சோ பார்சல் அம்ச்சுடு அ அ
சரி அவங்க வந்தா எதாது சிக்கன் வாங்கி சமச்சுக்கலா அ அப்டிண்டு ருக்கு மட்டு டிஃபன் பாக்ஸ் இத கட்டி குடு கத்துக்கலா அப்டின் சொல்லி ஒரு ஐடியால இருக்கே பாப்போ நாளைக்கி டெஸ்டு வர்றத பொறுத்து மெனு மாறு சரிடி சரிப்பாப்போ இன்னொரு கால்ல பேசுவோ ம் சரி பாய் ம்
சும்